ஆம் சகோதரி
வணக்கம் தோழி உங்களுக்கு கேக்குதா
என்ன பண்றீங் ஆ கேக்குதுங்க சகோதரி உங்களுக் கேக்குதுங்ளா
ஆ
என்ன பண்றீங்க சகோதரி ஏ பையே வந்து சாப்பாடு ஊட்டலான்னு பாத்தே அவர் தூங்கிட்டா அப்டியே கீழே படுத்து சகோதரி பேசுறது கேக்குதுங்ளா ஹலோ சகோதரி சகோதரி பேசுறது கேக்குதுங்களா ஹலோ ஹலோ சகோதரி என்ன பண்ணீட்டு இருக்கீங்க சகோதரி கேக்குதுங்களா பேசுறது கேக்குதுகளா
ஆ எனக்கு கேக்குது உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குதுங்க சகோதரி என்ன பண்றீங்க
ஆ எதோ இருக்கோ
சேரி ஏ பையே வந்துட்டு ஏ பையன வந்து சாப்பாடு ஊட்டி தூங்க வைக்கலான்னு பாத்தா தொட்டில்ல அவர் வந்து பக்கத்துலே விளான்ட்டே இருந்தாரு அப்டியே பக்கத்துல படுத்து தூங்கிட்டாரு அசந்து
ஆ சாப்பாடு குடுக்கலயா
இல்ல சகோதரி தூங்கிட்டா தூக்கத்துக்கு தா கொஞ்சோ நய நயனு அழுதுருப்பான்நாட்டுக்கு ஒரு பக்கத்துல போட்டு கொஞ்சோ தாய்ப்பால் குடுத்தனா சகோதரி அப்டியே கொஞ்சோ டாரு சகோதரி
சேரி சேரி தாய்பால் குடுக்குறது ரொம்ப நல்லதுதா அது குடுங்க ரொம்ப நாள் வரைக்கு குடுங்க
ஆ ஆனா வந்து சகோதரி குடிப்பா இருந்தாலு நமக்கு வந்து சத்து வேணு சரி அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பால் வர்ரதுல்ல சகோதரி அதனால ஓரளவுக்கு நம்ம கிட்ட நம்ம கிட்ட தொந்தரவு பண்ணாது அது தூக்கோ வர நேரத்துக்கு நய நயனு அழுகுற நேரம் வந்து கொஞ்சோ நேரோ வந்து குடிப்பான் அவ்வளோதா சகோதரி வந்துட்டு
ஆ
அது வேற ஏ பையே வந்து ஓன்ற கொற மாசத்திலேயே பொறந்துட்டா ஒரு நாப்பதஞ்சு நாளைக்கு முன்னாடியே பொறந்துட்டா சகோதரி வெயிட் கம்மியா இருக்கானா அப்படிங்கும் போது என்ன சொல்றாங்கன்னா தாய் மக்கள் வந்து நம்ம நொம்ப நொம்ப இப்ப நீங்க சொன்ன மாரி அதிக நாள் குடுக்குறதா ரொம்ப நல்லது அந்த கொழந்தைக்கி அந்த கொழந்தை வந்து அப்பதா வந்து ஹெல்த்தியா இருக்கு தம்பிக்கு இப்பதா சகோதரி ஒன்றர வயசு பெறந்திருக்கு
ஆ செரி
என்ன சொல்றாங்கனா கொறஞ்சது ஒரு ரெண்டு வயசு வரைக்குமாச்சு குடுங்க அப்பதா வந்து நல்லது கொழந்தைக்கு அப்டிங்கறாங்க
ஆமா அதுதா கேக்குறே அதிகபச்ச ரெண்டு வயசுக்கு மேல வரைக்கு பகுடுக்கலா ரெண்டே கால் ரென்ற வயசுல கூட குடுக்றவங்க குடுக்குறாங்க
ஆமா சகோ ஆனா இப்ப இருக்கவங்க எல்லா பா இப்ப இருக்கவங்கலா பாத்தீங்கனனா சகோதரி அந்த வயசு வரைக்கு குடுக்குதில்ல கொஞ்ச நா ஒரு வயசுக்குல்லயே குடுத்துட்டு நிறுத்திறாங்க
ஆமா இப்டின்றாங்க சில பேரு வேற வேற காரண சொல்றாங்க ஆனா உண்மையிலே செல பேருக்கு இருக்கறதுல்ல அதனால குடுக்குறதுல்ல ஆனா செல பேரு வந்து வேற வேற காரணொ சொல்றாங்க
ஆமா அது அது வந்து என்ன சகோதரி சொல்ற இருக்றவங்களுக்கு வந்துட்டு சகோதரி குடுக்குனு நெனைக்க கிறவங்ளுக்கு வந்து இருக்க மாட்டேக்குது வேண்டானு நெனைக்கிறவங்ளுக்கு வந்து இருக்குது
ஆமா கொழந்தைங்றது எவ்வளவு பெரிய பாக்கியோ செல பேரு கொழந்தயே அப்டித்தான பன்றாங்க செல பேரு கொழந்த வேனூனு அவ்ளோ வேண்டிக்கிறாங்க அவ்ளோ கோயிலு கோயிலா போறாங்க அவ்ளோ இது பண்றாங்க ஆனா செல பேரு அந்த கொழந்தங்கள வந்து பெருசு படுத்துறது கெடையாது இப்ப எவ்வளோ நடக்குது அதிகமா நம்ம பாக்குறோ கொழந்தைகள் தா அவ்ளோ இது பண்றாங்க
கொழந்தைளுக்காக சகோதரி சில பேர் பாருங்க சகோதரி வேன் இப்ப நம்ம வந்து கல்யாண ஆனதுமே சில பேரு வந்து கொழந்தைகளே வேண்டா நம்ம கொழந்தைய
ஆ வேணாங்குடி சொல்றாங்க அதலா எவ்ளொ பெரிய தப்பு ஆண்டவ நம்ம குடுக் க்கும்போதே நம்ம அத இது பண்ணிக்கனு நம்மளா வேணானு சொல்லி ஆ
அதா சகோதரி ஒரு பொருள் வந்து நம்ம கைல இருக்கும் போது அதோட அருமத் தெரியாதும்பாங்க அந்த பொருள் நம்ம கிட்ட இல்ல வேற ஒருத்தங்க கிட்ட இருக்குபோதா நம்ம அந்த பொருளுக்காக ஏங்குவோ கோவில் கோயிலா அலைய்வோன்னு சொல்லுவாங்க
ஆ இது வந்து அதுவு மத்த விஷயமாவது நம்ம அப்பறொ பாத் க்கலானு இருக்லா ஆனா கொழந்தை விஷயத்துல வந்து நம்லா தப்பு மட்டு பண்ணவே கூடாது செல பேரு என்னா சொல்றாங்ன்னா கல்யாண ஆயிடுச்சு கல்யாண ஆகாமலயே எவ்ளோ பேரு இருந்து அதுக்கப்பறோ கொழந்து பெத் துக்கலயா அந்த மாரிதா அப்டிங்றாங்க அது வேற அது வந்து தனி தனிப்பட்ட விஷயொ
ஆமா சகோ
அது வந்து கல்யாணமே ஆகல ங்கிறது வேற கல்யாணம் ஆகி கொழந்தை வேணானு சொல்லி நம்ம அதுக்குள்ளத பண்றோ ஏன்னா அது ரொம்ப ரொம்ப தப்புதா அது அது பின்னாடிதா அது வருத்தப்படுவாங்க
கண்டிப்பா அந்த மாரி வந்து பின்னாடி வருத்தப்பட்டவங்க இந்த இந்த ஒலகத்துல நெறைய பேர் இருக்காங்க சகோதரி
நெறைய பேரு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சே இருக்காங்க அந்த மாதிரி கல்யாணோ ஆகி எங்களுக்கு என்ன இப்ப அப்டி அப்டி முடிவு பண்ணவங்க நா என்னா சொல்ற நா அப்டி முடி பண்ணவங்க ஒடனே மேரேஜ் பண்ணக்கூடாது இப்ப கல்யாணோ பண்ணிக்காம இருந்துட் ட்டு அவுங்க மூணு வருஷோ கூட அந்த மாரி இருந்துட்டு கூட அவுங்க லேட்டா கூட பண்ணலா அப்ப கல்யாணம் பண்ணி கொழந்தை வேணானு அது வந்து ஆண்டவனா குடுக்குறது பெறப்பு எறப்புங்கறத வந்து எது யாராலயு மாத்த முடியாது அது
கண்டிப்பா சகோதரி கண்டிப்பா கண் நம்ம நம்ம பெறந்து வர போது நம்ம தலைல வந்து நீ எப்ப ஆமா சகோதரி இப்பொ இந்தாக்க நம்ம நம்ம வந்து பெறந்து வரும்போதே சகோதரி கடவுள் வந்து எழுதிப்பாரு இன்னைக்குதா நீ பெறந்திக்க அதே மாதிரி எறக்கறோட தேதி கெழமை எல்லாமே ஒரு பிக்ஸ்
ஆமா எல்லாமே இருக்கு நம்ம என்னதா முயற்சி பண்ணாலு நம்ம நம் நம்மளோட விதி இல்லாம நம்ம அத முடிவே முடியாது அதே மாதிரி பெறப் புங்கறது அவராக எந்த இத நமக் குடுக்குறங்களோ அது த்லா நம்மளுக்கு நம்ம என்னதா மாத்லா மத்த கூட மாத்தலா சேர்லா இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு பொருள நீ வாங்க முடியாது சொன்னீங்கனா நா போயி வாங்க முடியு என்னால எப்புடியோ என்னட காசே இல்ல அப்டினாலு ஒரு கடன் வாங்கியது நா வாங்குவே ஆனா பெறப்புலையு எறப்புலையு அந்த மாரி முடியாதுல்ல
கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து நீங்க வந்து என்னதா நீங்க வந்து கடவுள் கிட்ட போய் வரமு கேட்டாலு தவொ கேட்டாலு எவ்வளோ கோடி சொத்து வச்சிருந்தாலுமே இந்ல எறக்கணுங்கறது கடவுள் முடிவு பண்ண தேதில கண்டிப்பா எறக்குதா செய்வாங்க அதனீ வந்து தள்ளி போட முடியாது
எவ்ளோ வஸ் ஸதியானவங்க பாருங்க எங்கியோ போய் வைத்தியம் பாப்பாங்க அவ்ளோ அதிகமா வெச்சிருப்பாங்க அத அந்த ஊர்லயே அவங்க ரொம்ப வசதியா இருப்பாங்க ஆனா வந்து எல்லாருக்கு செய்வாங்க பண்ணுவாங்க ஆனா பாருங்க அவங்களுக்கு கொழந்தயே இருக்காது
ஆமா ச நீ வந்து நீ வந்து தள்ளி போட முடியாத ஒரே விஷயங்கறது இறப்பு மட்டுந்தா சகோதரி நீ எவ்வளோ வேணாலு கோடி அது அது அது ஒண்ணு இல்ல சகோதரி இன்னைக்கு படுக்கறோ காலையில எந்திரிப்பாங்றது நமக் கே உறுதி கெடையாது அடுத்த நாள் விடிஞ்சா மட்டுந் தா உதிறி நமக்கு அப்படி போயிட்டு இருக்க வாழ்க்கையில வந்து இன்னு நம்ம எது வேணு வேணாங்கனு நம்ம முடியு பண் கெடைக்கும் போது நம்ம வந்து
ஆமா புளிக்கொழம்பு ஆமா கண்டிப்பா அது இப்வுள்ள பிள்ளைங்களுக் கதே இப்ப படிச்ச பிள்ளைங்களா இருக்காங்களா அதெல்லா அவங்களுக்கு ஓரளவுக்கு புரிய மாட்டேங்கிது அது ஏதோ அது ஒரு இது அ அப்டிங்கிற மாரி இருக்காங்க நாங்க எங்களுக்குன்னு எப்ப வாழ்றதுன்னு கேக்குறாங்க
கண்டிப்பாக இப்ப எனக்கே பாத்தீங்கனா எனக்கே இப்ப பாத்தீங்கன்னா சகோத ரி நா கல்யாணோ ஆனதுமே எனக்கு வந்து கல்யாண ஆயே ஒரு டூ மந்த்லயே கன்சிவ் ஆயிட்டே சகோதரி நா வந்து எங்களுக்கு இப்பபோதிக்கு வேண்டா நாங்க வந்து ஒரு வேலைக்கு போன நாங்க வந்து நாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து செட்டில் ஆகிட்டு நாங்க வந்து நல்லா குரோத் ஆனதுக்கு அப் புறோ கொழந்த பெத்துக்க எங்குளுக்கே வந்து நாங்க ரெண்டு பேர் ஒரே ஏஜ்ஜிங்ளா நாங்க வந்து நல்லா கொஞ்ச செட்டில் ஆனதுக்கு அப் புறோ நாங்களு கொஞ்ச அந்த ஒரு அம்மா அப்பாவா ஆகறதுக்கு நாங்க தயார் செய் படுத்துனதுக்கு அப்புறோ அதுக்கு அப்பறோ ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்பறோ ஏது பண்லான்னுந்தாங்கோ ஆனா கடவுள் வந்து குடுத்தாரு அத நாங்க வேண்டான்னு வந்து ஆ
குடுக்கறது வேணானு சொல்ல முடியாதுல்ல இப்ப அததா நான் சொல்றே இப்போ இப்ப அப்படி ஒரு ஒரு ஐடியாலா நீங்க இருந்திருக்கீங்க ஆனா ஆண்டவன் குடுக்கும் போது நீங்க வந்து அத எதுவுமே பண்ணல ஆண்டவனா குடுத்துட்டா நம்ம அத ஏத்துக்கனுன் சொல்லி நீங்க அத சந்தோஸமா ஏத்துக்கிட்டிங்க ஆனா சில பேரு அ து அது அதுக்குள்ளதா வழி பண்றாங்க அப்பிடியே வழி பண்ணியு எதோ கடவுள் குடுத்துட்டா கூட அதே அதையும் போய் எதாவ்து அவுங்களுக் தெருஞ்ச விஷ்யத்துல மருத்துவ இதுல இருக்காங்க மரு த்துவ ரீதியா எதாது பண்ணிட்டு வந்துர்றாங்க
ஆமா சகோதரி கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற வரது நூ த்துக்கு நூறு உண்ம சகோதரி வந்துட்டு ஆனா நெறிய பேர் வந்து இந்த உலகத்துல வந்து அப்டி
ஒரு அஞ்சு வருஷங் கழிச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க கொழந்தயில்ல கொழந்தயில்ல அவுங்களே எந்த கொழந்தைக்காக அவுங்க போயி வேணான் சொல்ட்டு போனாங்ளோ அதே கொழந்தக்காக ஏறாத ஹாஸ்பிட்டலே கெடையாது அந்த மாரி ஏர்றாங்க போறாங்க நெறையா போய்ட்டு தானந் தர்மங்கள் பண்றாங்க எப்புடி இருக்கு அது ஆண் டவனா குடுக்கும் போது ஆண்டவன்னு ஆண்டவனா குடுக்கும் போது நம்ம அத ஏத்துக்கல இப்ப நம்ம என்ன என்ன சொல்றது அவுங்கள எனக்கு தெருஞ்சலா இந்த மாரி நறய நடந்துருக்கு
எனக்கு சகோதரி எ ஃப்ரெண்டு வந்து கொழந்தைக்காக ரொம்ப ட்ரை பண்றா அது க்காக வந்து ஹாஸ்பட்டல்லா போறா பட் அவளுக்கு கெடைக்கல இன்னொரு ஃப்ரென்டு என்ன பன்றிங்கன் பாத்தனா இப்பதான் டி மேரேஜே ஆயிரு ககு மேரேஜ் ஆனதுமே எதுக்குடி கொஞ்சொ லைஃப நல்லா என்ஜாய் பண்ணிக்லா ஏனா கொழந்த பெறந்துட்டா நம்ம எங்யுமே வெளில போக முடியாது சுத்த முடியாது இப்ப இருக்குற நம்ப வயசு வந்து போயிரு இப்பயே நம்ம வந்து இந்த வயசுல என்ஜாய் கல்யாண ஆனதுக்கப்புற எங்க போனிங் ஒரு மெமரீஸே இரண்டு பேத்துக்குமே இருக்காது அப்டிங்கிறா
இருக்காது அப்டிதா சொல்றாங்க நெறயா‌பேரு சொல்றாங்கப்பா எனக்கு தெருஞ்சவுங்ளா இது மாரி நெறயா சொல்றாங்க எங்க ஃப்ரெண்டோட தங்கச்சிகல்லா அப்டி சொல்றாங்க
அதா அதா சகோதரி
ம்
சேரி அவுங்களுக்கு அவுங்களுக்குள்ள என்ன இருக்குமோ யாருக் தெரியு‌ நம்ம வந்து அதன வெளி வெளியருந்து நம்ம எதுமே உறுப்ப உறுதியா நம்ம
சொல்ல முடியாதுதா இருந்தாலு கொழந்தைங்கிறது வந்து அதுமே தனிப்பட்ட விஷ்யொந்தா நம்ம அத பேசிக்க அவுங்ககிட்ட சொல்லல ஆனா கொழந்தன் குடுக்குறது ஆண்டவனோட இதுங்கிறப்ப நம்ம அத ஏத்துக்குறதுதா என்னிய பொறுத்த வரைக்கு என்னோடைய தனிப்பட்ட கருத்தது
சேரிங்க சேரிங்க நீங்க வந்து வீட்ல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லா நீங்க அரச்சு ஸ்டோர் பண்ணிக்கிற பழக்க இருக்குங்ளா சகோதரி ஃப்ரிட்ஜில உங்களுக் கு நீங்க எந்த மாரி சகோதரி அத அரப்பீங்க?
அது நார்மலா இந்த பூண்டு வெள்ள பூண்டு அரச்சு இஞ்சி போட்டு ஃப்ரிட்ஜில அரச்சு ஃப்ரிட்ஜில வச்சிருவே ஒரு ஒன் வீக்கு தகுந்த மாரி அந்த மாதிரி வச்சிருவே
அது எதுல எதயாச்சு எண்ண கிது சேப்பிங்க எண்ட மஞ்சத்தூள் அந்த மாரி எதாச்சு
ஆமா சொல்லுவாங்க அது வந் து எண்ண இல்லனா சால்ட்டு கொஞ்சொ போடனு சொல்லுவாங்க அது வந்து நா கொஞ்சொ ந றையா யூஸ் பண்ணிட்டே நொறயா நறையா தேவப்படுது அரச்சுட்டே இல்ல எதோ எதோ ஒருக்கு ரீசன்காண்டி கொஞ்சொ கூட அதிகமா அரச்சுட்டே அப்டினா அத பண்ணுவே நானுமே கொஞ்சொ எண்ண உட்டுட்டே ஆ இல்லன்னா சால்ட்டு கொஞ்சொ ஒரு ஒரு திட்டமான அளவு தெரியுல்ல நம்மளுக்கு கொஞ்சொ இவ்வளதா அப்டின்னு
ஓகே ஓகே சேரிங்க சேரிங்க சகோதரி நா ஒரு நா ஒரு வித்தியாசமான மொறைல சொல்றே நீங்க அந்த மாரி ட்ரை பண்ணி பாக்குறீங்ளா ஆனா டேஸ்ட் நல்லாருக்கு நீங்க வந்து சகோதரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்க அரைக்கும் போது சகோதரி நெறைய நீங்க வந்து இஞ்சி நல்லா வந்து கொஞ்ச மண்ணி ருக்கு சகோதரி இஞ்ச நல்லா கழுவிருங்க ஆனா நீங்க இஞ்சியில வந்து தோல சீவிதானே போடுவீங்க ஆனா இதுக்கு தோலு சீவவே அவசிய ல்ல சகோதரி இஞ்ச நல்லா ரெண்டு மூணு தடவ நல்ல தண்ணில அலசி வுட்டு இஞ்ச நல்லா ஒரு தோலோடையே தோல் வந்து லைட் மேல வந்து கே கீறி விட்டா மட்டு போது சகோத்ரி கீறி விட்டு இஞ்ச வந்து ஒரு குட்டி குட்டி துண்டுகளா நீங்க வந்து கட் பண்ணி வச்சுகோங்க கட் பண்ணதுக்கப்றோ பூண்டு ருக்கில்ல சகோதரி பூண்ட வந்து ஒண்ணுக்கு தோல் தோல் உரிக்கு ஏனா வந்து பூண்டுக்கு பூண்டு தோல் மேல மேல வந்து சருகிருக்கில்ல ச சகோதிரி அந்த சறுகள்லா இது பண்ணிட்டீங்னா அந்த பூண்டு தோலி கூட நீங்க அதிக அதிகோ வந்து உரிக்க தேவ அந்த தோலோட கூட நீங்க போட்லாமாமா வெங்காய இருக்குல சகோதரி சின்ன வெங்காயோ சின்ன வெங்காயொ வந்து நீங்க இது இஞ்சி பூண்டு எவ்ளோ அளவு எடுத்துகிறீங்ளோ அதுக்கு ஈக்வலா வந்து சின்ன வெங்காயொ நீங்க எடுத்துகோங்க சின்ன வெங்காயத்த நல்லா வந்து தோலுரிச்சி வச்சி மூணயுமே நல்லா கழிவி சகோதரி கழிவிட்டு மிக்சில போட்டு நீங்க அரச்சீங்னா அந்த பூண்டு வந்து தோலோடயெ நீங்க அரச்சிக்லா பூண்ட வந்து நீங்க தோலோடையே அரச்சிங்னா தோல் வந்து இருக் றதே உங்ளுக் தெரியாத் எல்லாமே தோல் நல்லா மசிஞ்ஜிருதா சகோதரி அந்த இஞ்சி பூண்டு வெங்காயொ சின்ன வெங்காயொ மூணையு வந்துட் நீங்க சரி சமமா எடுத்து நல்லா மிக் மிக்சில வந்து நல்லா நல்லா வந்து பேஸ்ட் மாரி அரசிக்கோங்க அரச்சிட்டு நீங்க அதுல வந்து சால்டோ நீங்க சொன்ன மாரி சால்ட்டோ எண்ணையோ எதுமே ஊத்த தேவல்ல அத அரச்சி கைபடாம ஒரு ஸ்பூன்ல ஸ்பூன்ல எடுத்து ஒரு பாக்ஸ்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிகிட்டீங்னா கொறஞ்சது ஒரு பத்துலர்ந்து பதினஞ்சி நாள் நீங்க தாராளம யூஸ் பண்ல சகோதரி நல்ல வாசனயாவு இருக் க்கு பிரியாணி இந்த பிரியாணி செய்யும் போது தக்கா கண்டிப்பா நல்லார்க்கு சகோதரி நிறைய பேர் சொல்லி இருக்காங்க நா வந்து சகோதரி அவச அவசரத்துக்கு இல்லென்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங் கிட்ட கேட்ன்னா அவங்க இத குடுத்தாங்க டேஸ்ட் நல்லா ருந்துச்சு எப்டி பண்ணீங்கன்னு கேக்கும் போது இந்த முறைய வந்து சொன்னாங்க சகோதரி ஆனா நல்லார்ந்துச்சி பண்றதுக்மே நல்லார்ந்ச்சி டேஸ்ட் ட்டுமே வந்து நல்லா அற்புதமா இருந்துச்சி சகோதரி சேரிங் சகோதரி இது நம்ம நம்ம அடுத்த தலைப்புல நம்ம வந்து வேற ஒரு டிஷ்ஷ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ல சகோதரி நமகான நேரம் முடிந்து விட் சகோதரி நன்றிங் சகோதரி
க்க நன்றி செமா